ஆ வணக்கம் தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்கலா ஆஹா நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
உங்க வாய்ஸ் பின்னாடி கேக்குதுங்மே
பின்னாடி கேக்குதா ஒரே நிமிஷோ ஆ இப்ப கரெக்டா கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ஓகே
ஆ சரி சரி
உங்க வாழ்கேயில எப்டி ஆ சாப்ட நீங்க சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட தோழி
உங்களுடைய வாழ்க்கை இப்ப எப்டி போயிட்டு இருக்கு என்ன நெலமேல்
என்னொட வாழ்க் என்னொட வாழ்க்கையா என்னொட கொரல வச்சி நீங்களே ஒரு கெஸ்ஸுங்ள எதனா சொல்லுங்கள
நல்லா போயிட்டு இருக்கோ நல்லாதா போயிட்டு இருக்கோ நல்லாதா போயிட்டு இருக்கோனு நெனக்கிற
அ கெசிங் தப்பாயிடுச்சிங்க
பரவாயில்ல ஓகே இயற்கைய இயற்கைய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இயற்கை இயற்கை சூழலபத்தி
இயற்கை சூழல பத்தி என்ன நெனக்கிறன்னா இயற்கைய இயற்கையா விட்டுட்டா எனக்கு இன்னு நல்லதுன்னு சொல்ற ஆனா இயற்கைய உடமாட்டிங்கிறாங்க யாரு
என்ன உங்க வீட் பக்கத்ல மரம்
பிரச்சன இல்ல ஆ இருக்கு வேப்ப மரோ இருக்கு அப்புற வீட்ல அம்மா செடி அளக்குறாங்க ஆ ரோஜா பூ மல்லிக பூ அப்ரோ செம்பருத்தி வெத்தல அப்ரோ இன்னு ஒரு சில செடியில்லா வளக்குறாங்க அம்மா நீங்க ஒங்க வீட்ல எல்லா
எங்க வீட்ல நாங்க மாமரம் தென்னமரம் எல்லா மரமே முக் முக்கவாசி எல்லா மரத்தையு நாங்க வச்சி பராமரிச்சிட்டு வளர்த்துட்டு இருக்கோ ஒரு மினி தோட்டமா வச்சிருக்கோ எங்க வீட்ல நாங்க இந்த தோட்டத்துக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த களை எடுக்கிறது இந்த செடி எல்லா பராமரிக்கிறது அதுக்கு வந்து உரம் போடுறது அந்த மாறி வேலை எல்லா பண்ணிட்டு இருக்கோ நீங்க அந்த மாறி உங்க அம்மாவுக்கு எதனா உதவி செய்வீங்களா
நம்ம அந்த மாறி எது செய்யறது இல்லங்க நம்ம இப்ப பாக்குறதோட கடல முட்டாய் சாப் சிலிண்டர் மாரிதா பாப்பே அம்மா செய்வாங்க வேல செய்வாங்க சும்மா பாத்துட்டு சேரி எப்டி செஞ்சுட்டுகிறாங்குனு வுட்ருவே அம்மா செய்வாங்க அது ஆ நா எதுவு பெருசா ஈடுபாடு அதுல காட்டமாட்ட ஏனா நா ஒரு மாறி பண்ணுவே தண்ணி நெறைய எச்சா ஊத்துவே அம்மா வந்து தண்ணிய அவ்ளோ ஊத்தக்கூடாது கம்மியா ஊத்து அவ்வளோ செடிக் தண்ணி ஊத்தக்கூடாதுனு சொல்லுவாங்க அதனால சேரி நீயே பண்ணுமா நா பாக்குறே அப்டின்ட்டு அம்மா வேல செய்வாங்க நா சேரி எப்டி செய்றாங்க தண்ணி எவ்ளோ ஊத்துறாங்க அளவு ஊத்துறாங்கனு பாத்துப்பே ஆ நா பண்ணது இல்ல மறுவடியு யாவது அவுங்க சொன்னதுக்கு அப்பறமா
உங்களுக்கு அது மேல ஏதோ ஆர்வம் அந்த மாதிரி எதுவு வந்தது இல்லீங்கிளா
எனக்கு இயற்கை மேல எப்போமே ரொம்ப ஆர்வம் தாங்க இப்போ அது எப்டி சொல்றதுனா ஒரு காட்டுக்குள்ள என்ன தனியா ஒக்காார வச்சிட்டீங்னு வச்சுக்கங்களே தனியா உக்காந்துட்டே இருப்பே காடு எதா இந்தாலு சேரி மேகம் வானத்த பாத்துக்கிட்டு சும்மா பறவ பறக்கறது அந்த பூச்சி போறது இதெல்லா பாத்துட்டே அப்டியே நா பாட்டுல ஒக்காந்துட்டு அந்த காத்தோட காத்தா அப்டே பேசிட்டே இருப்பே நா பாட்டுக்கு எனக்குள்ள நானே பேசிப்பே அந்த காத்தோட காத்தா ஒரு சில கேள்வில்லா நமக்குள்ள இருக்கு வெளிய கேக்க முடியாம அந்த கேள்வி நா இயற்கைட கேட்டுப்ப இயற்கைட கேட்டு இயற்கை எனக்கு பதில் சொல்லூ ஏ மூலியமாவே எனக்கு பதில் சொல்லு அதனால இயற்கை எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு ஏ இயற்கைய புடிக்கு
எனக்கு இயற்கை இயற்கை ஏ புடிக்குனா இந்த மரம் செடி இந்த மாதிரி ஒரு பச்ச பசேல்னு இருக்க எடத்த பாத்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு ஆ அங்க போயிட்டு அவுங்க கூட வேல செய்றவங்க அவுங்கள அவுங்க கூட ப பேசுறது பழகுறது அந்த மாறி எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த நர்சரி சொல்றாங்கள அந்த மாறி எட ல்லா வந்து போறதுக்கு ரொம்ப புடிக்கு இந்த பூச்செடில பூ பூக்கறது அந்த பூ பூத்த பூவுல்லா கட் பண்ணக் கூடாது அந்த செடிக்கிலயே அப்புடியே விட்டு அந்த மாதிரி வள க்கறது அந்த மாறிதா புடிக்கு அத பறிக்க கூடாது அது அதுக்காகவே அப்டியே இருக்கட்டுமே அது அப்டியே இருக்கிறதுதா நல்லா இருக்கு அத ஏ பறிச்சிட்டு கட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைப்பு பழோ கூட பழுத்தா அதுவே கீ ஆ ஆமா பழோ பழுத்தா கூட அதுவா கீழ விழட்டு நம்ப எதுக்கு பறிக்கிறது அந்த மாதிரி
ஐய்யயோ அந்த அளவுக்கா அப்பறோ எப்டிங்க சாப்பிட முடியு அதுவா கீழே உழுற வரைக்குனா
பழோ பழுத்தா அதுவா விழ போதுங்க நம்ம ஏ அத போய் கட் பண்ணணு இல்ல
அல்ல அது வரைக்கு வெயிட் பண்றீங்களா எப்படா வேணும்ட்டு நல்லா பசிச்சிசுனா தின்ன பழோ இருக்கா போயி புடிங்கி சாப் ட்டு அதுக்கடிலியே பொதச்சு வச்சிருவே சந்தோஷோ ஆனா விழற வரைக்கு வெயிட் பண்றதுன்றது ரொம்ப இதுங்க ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்ப மழ பெய்யுது காத்து பழமா அடிக்குது எல்லா பழமு விழுந்துருச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க
அப்ப எடுத்துக்க வேண்டிதா அதுவா தான விழுது நம்ம ஒண்ணு பண்ணலல்ல நம்ப
இல்லையே காத் இல்லையே அது கூட அதுவா உழுவுலயேங்க காத்தடிச்சு தானே உழுவுது அதோட கிளையத அந்தக் காம்பு அந்த கிளையோட காம்பு அந்த பழத்தோட காம்பு உரிஞ்சு அது அப்டி உழுகல இயற்கை காத்த அடிச்சுதான விழ வச்சிச்சு
ஆமா இயற்கை தானே இயற்கையா தானே காத்தடிச்சு விழுந் நா ஒன்னு போயி பறிக்கிலல்ல நா ஒண்ணு போ போயிட்டு அத ஒன்னு எந்த டிஸ்டபு பண்லல்ல அதுவா தானே விழுந்துச்சு
நைட்டோட நைட்டா வந்து இருக்கற எல்லா படத்தையும் பறிச்சி கீழ போட்டுட்டு க கேட்டா இயற்கைதா வந்துச்சுனு சொல்லிட்டாருங்க என் மேல எதுவும் சட்ட டவுட் வராது
செரி உங்க வீட்ல எந்த மாரியான உணவு வீட்ல செ வீட்ல காய்கறச்சே தோட்டத்துல காய்கற அந்த மாரி காய்கறீங்ளா இல்ல வெளிய போய் வாங்கிட்டு வருவீங்ளா அந்த மாரி எதாச்சு
இல்ல இல்ல வெளிய வாங்கிட்டு வந்துருவோ அப்பா வீட்ல வாங்கிட்டு வந்துருவாரு நா இங்க வந்துட்டு வாடக வீட்லதா இருக்கோ மே சும்மா அவளுக்கு எதுவு ஒர்க் பண்ண முடியாது வெக்க விட மாட்டாங்க அதனால சும்மா செடில அந்த பூத்தொட்டி அந்த செடில வேணா பச்ச மொளகா அம்மா வெச்சிருக்காங்க
ம் அந்த மாதிரி
க பறிச்சுக்கலா அ அப்றோ வீட்டுக்கு முன்னாடி முருங்க மரோ இருக்கு அப்றோ கருவேப்ல செடி இருக்கு இந்த ஒரு சில இது மட்டு இங்க அப்டியே இருக்கற மாரி மத்தபடி எல்லா எது காய்கறி வாங்கறது அந்த மாரி எதுனா கடைக்குதான் போனு சந்தைக்கு போனுனா அப்பாவுக்கு தெரிஞ்ச பாட்டி இரு ப்பாங்க அவுங்க விவசாயம் பண்றாங்க அவுங்க கொண்டு வருவாங்க அவுங்க கிட்ட அப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க இப்ப உங்களுக்கு தேவனா நீங்க நெறையா வளத்துறீங்க அந்த மாரி பொறிச்சுப்பீங்க சரி இங்க இல்ல அதனால போயிட்டு தேவையானது கடைலதான் வாங்கிட்டு வர்ற மாரி இருக்கு கொஞ்சோ
இங்கயும் அந்த மாதிரினா நெறையா எல்லா இல்ல எப்டி வீட்டுக்கு தேவையான இந்த த க்காளி, கத்திரிக்கா, வெண்டக்கா அந்த மாரிதா காய்கறினா அந்த மாரி முருங்க மரோ முருங்க எல அந்த மாரி முருங்கக்கா அந்த மாரிதா நெறையால்லா எல்லாமே வாங்கறதுனா வெளிதா புரில
ஆ இப்ப தக்காளி இருக்கு இல்லைங்க அ்ப்ப எப்டி மருந்தெது அடிப்பீங்ளா இல்ல இயற்கையா அது பாட்டுக்கு வளருமா
இல்ல இந்த மா ஆஹா மாட்டு சாணமல்லா இருக்கல்ல அத அத உரமா ஆக்கி அத போ போர்ட் வரை அது அ அந்த இயரை உரம் ஆமா எல்லாமே இயற்கைதா இந்த கடைல இருந்து மருந்து வாங்கி வர்றது அந்த மாதிரியெல்லா இல்ல
ஆ சரி சரி அப்போ அது கூட ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுதா அப்போ நீங்க நல்லா வெச்சு வியாபாரோ வேனா பண்ணலா
நாங்க வியாபாரோ எல்லா பண்றது இல்லைங்க வீட்டுக்கு தேவையானது மட்டுந்தான் வியாபாரோ பண்ற அளவுக்கு இல்ல
தெரியாது கேஸ் சரி சந்தோஷோ ஆரோக்கியமா சாப்ட்டா சேரிங்க ஆரோக்கியமான சா ப்ட்டு ஆரோக்கியமா இருந்தா என்னைக்குமே அது நல்லதுதா அப்டிதா இருக்குனு என்னக் கேட்டா
ம்
எதுக்கு மருந்து அது இது இயற்கையா ஒரு இது உரந் தருது அத நல்லா யூஸ் பண்ணிக்காம செயற்கையா நம்ம ஒரு உரத்த தயாரிச்சு இது பண்றோ அதனால வர பாதிப்பையு நம்மதா பாக்குறோ
ம்
அதனால முடிஞ்சளவுக்கு இயற்கையா நீங்க சொல்ற மாரி சாணோ எருது இந்த மாரி அ அத வெச்சே பண்ணிக்கலா ஏனா ரொம்ப நல்லதுதா இயற்கையா வந்ததுதா
இயற்கை சூழல்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு மா ஆனா அமைதி நீங்க அந்த மாரி எதனா
ஆமாங்க இ ப்போ இப்போ அதாங்க இப்போ எப்டினா இப்போ நா இங்க வீட்ல இருக்க வெளிய கட்டல் போட்டு தூங்கன்னு வெச்சுங்ளே ரோட்டு வீட்டு பக்கத்லயே ரோடு பஸ்ஸு போவு அந்த சவுண்டு இந்த சவுண்டு ஹாரனனு அப்றோ ஒரு மாரி கொயங் கொயங் கொயங் கொயங்ன் காதெல்லா அடைக் ஒரு மாரி வெறு ப்பாருக்கு அ காத்து இல்லாம ஒண்ணு இல்லாம சும்மா அந்த வண்டில போற பொகக் காத்து இப்டியே இருக்கு இதே காட்ல இருக்கன்னா ஊர்ல கீர்ல இந்த மாரி போறோ அப்டின்னா ஒரு மரத்துல கயித்த கட்டி விட்டு அப்டி படுத்துக்லா இல்ல அதுல சா எங்க மரத்துல சேலய கட்டிவுட்டு அப்டி படுத்துக்லா இல்லயா ஒரு துண்ட கீழ விரிச்சு வுட்டு படுத்தம்னா அப்டி வானத்த பாத்தம்னா அந்த காத்து எதுவுமே சத்தமே இல்லாம அமைதியாருக்கு அப்டி இருக்றப்ப என்ன நமக்கு என்ன சொல்றது மனசுல இருக்ற ஒரு கவலல்லா அப்டி போயிருங்க ரொம்ப அப்டி ஜாலியாருக்கு
ஒரு மய்யான ஒரு மன அமைதி அந்த மாரி நீங்க குடும்பத் துக் கூட அந்த மாரி செலவழிச்சிருக்கீங்ளா டைமு
குடும்பத்துக்கூட இருந்தா அப்டி செலவழிக்க அப்டி செலவழிக்க முடியாது என்னால அதனால தனியா போயிறே எதனா பேசிட்டே இருப்பாங்க வந்துட்டு எ கிட்ட ஏன்டா இப்டி இருக்கு அப்டி இருக்கு ஏமா நா கொஞ்சொ ரசிக்க வந்திருக்கமா ரசிக்க விடுங்கன்னா ரசிக்க வுடமாட்டாங்க அது இப்டி பேசிக்கிட்டே என்ன வந்து ட்டு இது நல்லாருக்கு அப்டி இருக்குன்ட்டுவாங்க அதனால மொத டைம் அப்டி போனே ரெண்டாவ்து டைம்லேந்து நா அவங்கள கட் பண்ணிட்டு போற மார்ருந்தா தனியா போய்ட்டு வந்துறே
ஓ நீங்க தனியா போறதுக்கு தா விரும்புறீங்க ஆ
ஆமாங்க
ம்
கண்டிப்பா
நீங்க அந்த மாதி தனியா வெளி வெளியூருக்கு இந்த மாதிரி தனியா இயற்கைய ரசிக்கிறதுக்காக அந்த மாரி பயணம் எதனா போய்ருக்கீங்ளா
அந்த மாரி நா எதுவு போனதில்லைங்க அந்த மாரி அனுபவோ இல்ல நீங்க ஆ ஹா இல்லெல்ல அந்த மாரி எது நா போனதில்ல
இல்ல நா வந்து பக்கத்துலயே இந்த மாரி ப தோட்டம் இருக்குல அந்த மாரி தோட்டத்த தேடித் தேடிப் போறது அந்த மாதிரிதா
தோட்டோ அழகானது அதா தோட்டோ இருக்குல்ல பக்கத்துலே தோட்டோருக்கப்ப எதுக்கு வெள்ல போய்ட்டு
ம் அந்த மாரி அப்டியே போய்ட்டு ம் சூழல் அந்த மாதிரியான சூழல் ம்
பக்கத்லே அழகாருக்கு அத விட்டுட்டு எதுக்கு ஆ பக்கத்துலே அழகாருக்க எடத்த விட்டு அது எதுக்கு தனியா அவ்ளோ தேவல்லாம செலவு பண்ட்டு இன்னொரு இத போய் எடத்த எதா பாத்துக்கிட்டு நம்ம இருக்ற எடத்தயே அழகா பாத்துக்கலா
ம் ம் ஒரு சின்ன எடமா இருந்தாலு அதுல வே தோட்டோ அமைக்றது அந்த மாதிரியான வேலயெல்லா மோஸ்ட்லி நா பண்ண மா ட்டே வீட்ல இருக்கோங்கதா பண்ணுவாங்க நானு அந்த மாதிரி அவுங்கக் கூட இருந்து பாத்துக்கறது அந்த மாதிரி தா நானு
சேர் இவ்ளோ நேரோ நீங்க பண்ற மாரியே சொல்லிட்டு இருந்தீங்க பொசுக்குன் நா பண்ண மாட்டேன்ட்டிங்க பாத்தீங்ளா ரொம்ப நேரோ நல்லா பேசுறேன்ற மாரி ஆய்டுச்சு
கூட ஹெல்ப் பண்ணுவோ அவ்ளோதா
ஆ சேர் ஆமா ஹெல்ப் பண்றது அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவதாங்க
ம்
சிறு திரும்பும் பல் குத்தவதோன் சொல்லிருக்காங்களா அந்த மார்தா சின்னதா ஒரு ஹெல்ப் செஞ்சாலு அது ஹெல்ப் ட்டு தேவப்படுது அதனால அத செய்யறோ நல்லது அவ்ளதா.
ம்.
ம்.
தேங்க்யூ எங் கூட பேசினதுக்கு நன்றி ம்.
ஆ தேங்க்யூ. கேங்க நன்றிங்க ரொம் சந்தோஷோ.